கேக்குதா ஆ கேக்குது
என்ன பண்றீங்க
இங்கதே இருக்கே வேற ஹாஸ்பிட்டல் போனதுக்கு என்னாச்சு
அதுதாணே இந்த பாப்பா திக்கி திக்கி பேசுதுல அது இப்ப இந்த ரெண்டு வாரோ ரொம்ப இதுவா பேச ஆரம்பிச்சுட்டா அதுகுதான் போனே
ஆ
உம் அங்க போய் காம்ச்சா அது என்னயவே ட்ரைனிங் குடுக்க சொ சொல்றாங்க நல்லா வாசிக்க விட்னும் நெறைய இது வாஸ் சவுண்டா வாசிக்க சொல்ல சொல்றாங்க ஆ உம் அது அது அ திக்கி பேசுதுன்னு அதுக்கே சொல்லக் கூடாது சொல்ல கூடாது அப்டின் சொன்னாங்க அப்டி இன்னும் சரியாகலன்னா என்னணே
ஃபோன் பாக்குமா
ம்ஹும் ஃபோன்லா நா காமிக்வே மாட்டனே அதுக்கு ஃபோனு புடிக்காது ஃபோனும் பாக்காது டி வியு பாக்காது
அப்ப நா என்ன சொல்றேனா டி வி இருக்கு தெரியுமா டி வில இந்த பேசுங்கள பொம்மய மாத்தி மாத்
ஆமா
வேடு ஏதாச்சு அந்த மாரி வேட போட் டி விய பாக்க சொல்லு
அதுதாணே டி வியு இது பாக்காதுணே கொஞ்ச நேர பாக்கு அப்டியே ஒரு பத்து நிமிஷ பாக்கு அதுக்கு மேல பாக் காது
செல்லு செல்லயு காமி
ஆ செல்லு வந்து நம்ம ஏதாவது போர் அடிக்குற மாரி இருந்தா பா பா பாக்காது பாட்டுனா கேக்கு அவ்ளோதா எதாது பாட்டு இந்த வச்சோன்னா இந்த இ இட்லிக்கடையில அந்த பாட்டு இருக்கு பாருங்க
ஆமா
இந்த பாட்டு மட்டு தா கேக்கு
ஏதாச்சு அதாவ நா என்ன சொல்றன்னா பேபி ரைம்ஸு இந்த மாரி ஏதாச்சு அது பாடணு வாய தொறந்து
ம்
ஆ அதுப்ப அப்ப டிவி அதாவது மெயின் காரன டிவி பாக் புடாம்பாக டிவி பாக்குறே ஃபஸ்ட் பேச்சு அதிகமா டிவி ஆ
அப்டிதா சொன்னாங்க டிவி ஃபோன்லா காமிக்காதீங்க அப்டிநாங்க நீங்கலே பேச் ச்சி குடுங்க ம் பேச்சு குடுங்க நீங்களே அப்டினு
ம் என்ன பண்றனா இன்னொன்னு பண்ணு ஃபோன் ஒ ஃபோன் இருக்குல ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது உ ஃபோன் இருக்குல
ஆமா
உ ஃபோன நீ வெச்சிகிட்டு ஒ ம் எப்டி சொல்றே உங்க இவரு மாப்ளயோட ஃபோன அது ட குடுத்து வீடி யோ கால் அடிச்சி பேசு பேசு நீங்க ரெண்டு பேரு பேசுங்க வெளையாட்டா பேசுவாங்க ஜாலியா
ஆமா
ஆ வீடியோ காலு பேசலா நார்மல் காலு என்ன பண்றிங்க சாப்ட்டிகளா வந்துட் டிகளா நாங்க இங்கிருந்து பேசறோ கடைல இருந்து உங்களுக்கு என்ன பொம்ம வேணு அந்த மாரி விளாடுவோ தெரி அ
ஆம்மா அப்புடி த்த அத நானு வெளாட வெச்சே இந்த மாரி டாக்ட்ரு வெளாடுன்ட்டு ஊசி போட்றது சும்மா டாக்ட்ர வ ட்ட அது மாரிதா அவ நம்மவ் சேரின்னாங்கலா அவள அந்த பாப்பா இருக்குல்ல அந்த பாப்பா நாங்கல்லா வெளயாடுவோல்ல அது மாரி வ அது மார் ரிதா வெளாடிகிட்டு தா இருக்குறே அனா இப் நல்லாத் பேசிகிருக்கு திடீர்னு எடையில தா அந்த மாரி பண்ணுது ப்டு வாய தொறந்துட்டு காத்து மட்டுந்தா வருது அது மாரி பேசுது அது ரொம்ப உண்ணமாயிர்ச்சு
இல்ல தூங்கி எந்திரிச்ச பிறகு அந்த மார்ருக்கான் கேக்ற
கஹ இல்ல நார்மலாவே அப்புடிதா பண்ணுது
ம்
ம் அதுதா பாப்போ இல்லன்னா இன்னுமு ரொம்ப இதுவா இருந்துதுனா இங்க ஸ்பீச் தெரப்பி தா குடுக்க சொன்னாங்க அது அங்க ட்ரெய்னிங் குடு பாங்களா அது இப்ப ஆரம்பத்தலியே பாத்தாதா
பாதி கண்ணேரு அழுத்த நித்தமா பேசுது அத்தா பேசுது அதுக்குத்தா வெளில நாந்தாஞ் சொருவில்ல வெளியிலே இங்கே இந்த எப்டி சொல்றது நாமு வந்து இப்டி பெரிய விஷ்யோ அது நீ நீ இங்க இருக்கம் மோதுதா
அங்க இருந்துதானே அப்பிடி ஆச்சு ம் அங்க இருந்தப்போதா அப்பிடிதா ஆச்சு தியா இது இங் வா இங்கிருக்கும் மோதுலா இல்ல
வயசுக்கு மீர் ன மாரி பேசுனின் சொல்ட்டு இவிங்க எண்ணங்கள் புரா நல்லவங்கிளே கெடையாது அ
ஆம்மா அதுக்கல்லா நல்ல வாயே இல்லதான அதுக்கப்றந்தா புரிஞ்சுகிட்டே நா
அய்ங்க வந்து எப்புடு தெரியிமா அவிங்க இங் உள்ள இருக்குறது வேற வெளியில நா பாத்துருக்கியா வெளியிலே எதையுமே காம்
அது இங்க அங்க வீடு அம்மா வீடு வந்து எப்டி அது உள்ளயு இருக்கவு இருக்காது அது உங்களாக் தொடுறமா
அமா ம் ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ
அது எப்டியோ கொறஞ்சுருச்சுன்ன